ஹலோ வணக்கம் சார்
ஆ வணக்கம் மேம் கேட்குதுங்களா
ஆ கேக்குதுமா
ஆ என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
ம் நா சாப்டாச்சிம்மா நீங்க சாப்டாச்சா
ம் சாப்டாச்சிமா இதுக்கப்புறம் தா சாப்புட்ணு
ம் சேரி சேரி மதிய சாப்பாடு என்ன சாப்டீங்க
மதிய சாப்பாடு மீல்ஸ்மா. நீங்க?
நல்லது நல்லது ஆமா நாங்க கூட இங்க சாம்பார் தா சாப்ட்டோ.
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணிட்ருக்கீங்க ஒர்க் பண்றீங்ளா? படிக்கிறிங்ளா?
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா நா வீட்லதா இருக்கே.
ஆ ஓகே சூப்பர் ம்.
ம்.
அப்பறமா என்ன பண்றீங்க? அ ஒர்க் பண்ணிட்ருக்கே மேம்.
அ நது என்ன ஒர்க் பண்றீங்க?
நாஸ் நா படிச்சி முடிச்சிட்டு ஒன் இயரா கெமிக்கல் ஃபீல்ல ஒர்க் பண்றே.
கெமிக்கல் ஃபீல்டு அப்டின்னா என்னன் தெரிஞ்சிக்லாமா?
இந்த டேப்லெட்
அ அப்டியா?
ஃபார்மா ஃபீல்ல இருக்க ஆமா.
ஆ நல்லது நல்லது நல்லது சம்ப் அ நீங்க என்ன யூ ஜி என்ன பண்ணீங்க? நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்க.
நா எம் எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கே லேப்ல ஒர்க் பண்றே.
நல்லது கெமிஸ்ட்ரி நீங்க பண்ணதுனால இப்ப ஃபாமசி ஃபீல்டுல இருக்கீங்க ம். நல்லது.
கியூ சி ல லேப்ல ஒர்க் பண்றோ.
நல்லது நல்லது. இப்ப கெமிஸ்ட்ரின் பாத்தீங்கன்னா உங்குளுக்கு என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கு. ப்ரீஃபா என்னன் தெரிஞ்சுக்லாமா? உஹ எம் எஸ் சி கெமிஸ்ட்ரிங்கறதுனால என்னென்ன ஆ என்னென்ன சப்ஜெக்ட் உங்குளுக்கு சொல்லி குடுப்பாங்க ப்ரீஃபா?
அ எங்குளுக்கு வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி,
ஒ
ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி,
ஒ
இந்மாரி இருக்கு நால் டைப் கெமிஸ்ட்ரிக்கு.
ம்.
இன்னொன்னு சரியா டக்குன் ஞாபுகோ வர்ல.
நல்லது நல்லது.
ஆ இந்த மாரிதா ஃபிசிக்கல்ல ஃபுல்லா ஆனா என்ன சொல்றது கெமிஸ்ட்ரிய பொருத்த வரியு அது ஒரு மேக்ஸ்மிஸ்தா ஆனா என்னா இதுல ஃபுல்லா வந்து அந்த கெமிக்கல்ஸ் பாண்டு பாண்டுங்களோட நேமா தா இருக்கு மோ ஃபுல் அண் ஃபுல். அவ்ளதா இப்ப மேக்ஸ்ல எப்டி நம்ப நம்பர வெச்சு போறமோ அதே மாரிதா இது வந்து கேல்குலேஷன் பண்றது வேற ஒன்னு இல்ல.
ஆமா ஆமா ம் ஆமா பிளஸ் டூல கூட கெமிஸ்ட்ரில ஏகப்பட்ட அ மேக்ஸ் தா இருக்கு அதுல.
ம் ம் என்னா மேம் நைட்டு என்ன சமையல் வீட்ல?
அ நைட்டுப் நைட்டு பாத்தீங்கன்னா தோசை தா சாப்டுவாங் தோஸ் தா ம் ம்.
ம் தொட்டுக்க அதுக்கு?
தொட்டுக்கறக் தக்காளிஸ் பத்தாதுதா தக் காளிச்சட்னி செய்ணு.
ஓ செரிங்க செரிங்க
நீங்க சமையல்லா பண்ணுவீங்ளா
ம் சமைப்பனே
ஆ என்னன்ன சமைப்பீங்க
ஆ மோஸ்லி ஃபஸ்ட்டஃப் ஆல் பேசிக் அளவுக்கு இருந்துது இட்லி தோச சட்னி அதல்லா செய்வே அ அப்றம் பாத்தா ஃபேவரட்னா கிரேவி நல்லா வைப்பே சிக்கன் கிரேவி ஆ அதுக்கப்றோ வந்து அது ஒரு கிரேவி தெரிஞ்சாலே எல்லா கிரேவி வச்சில்லா நாான்வெஜ் எது இருந்தாலு
ஆமா ஆமா
அதனால மோஸ்ட்லி அது எனக்கு ஒன்னு நல்லா தெரியு அப்றோ பிரியாணி நல்லா செய்வ நானு ஏனா அது வந்து எப்டி கத்துக்கிட்டேனா பசங்க பசங்க கூட எல்லா போய் எல்லாமே கும்பலா செய்வோ
ம்
அப்ப வந்து எங்க கூட செஃபு செஃபுலா இருப்பா பசங்க வந்து செஃபுலா இருப்பா அவ செய்யம்போது நாங்க எவ்ளோ டைம் செஞ்சிருக்கோ ஒரு அ எப்டி சொல்ற கிட்டத்தட்ட அம்பது டைமாச்சு செஞ்சிருப்போ இந்த கொரோனா டைம்லருந்து சொல்றே பசங்கலா ஒன்னா அதனால வந்து பாத்து பாத்தே நம்ளுக்கு தெரிஞ்சிருச்சு இதா பண்ணு இதா பேசிக்கு அப்டின் அதனால அது வந்து எங்குளுக்கு தெரிஞ்சிது ஆன நம்புள்ட்ட அந்த டேஸ்ட் வருமா தெரியாது நம்ளு கரெக்ட் டா ஒரளவுக்கு செய்ய தெரியு சாப்புல்லா ம் அந்த அளவுக்கு எங்குளுக்கு செய்ய தெரியு
உ ஆ செஃபு கிட்ட நீங்க தெரிஞ்சு கேட்டேன் அப்டின் சொல்றீங்க நீங்க எப்டி செய்வீங்கன்னு சொல்லுங்க நானு எதாது ஆ டிப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்குறே
அவங்கிட்ட கத்துக்கல அவ பண்றத பாத்தே அவ்ளதா வேற ஒன்னு இல்ல அதுல வந்து எவ்ளோ பேரு வந்து இந்த ஆச்சி மசாலா யூ போன வாரோ இவ வந்து எப்டி சொல்றது அந்த சக்தி மசாலா இருக்குங்ல மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் க்குமே நாங்க சக்தி மசாலா யூஸ் பண்ணுவோ ஃபஸ்ட்ட ஃபால் எண்ண போ எண்ண வந்து எவ்ளோ கு அந்த கடாய்ல ஊத்திக்கிட்டு
ஆ
அதுக்கப்றோ என்ன பண்ணுவனா அந்த கறிப்பட்ட இருக்குங்க கறிப்பட்ட கிராம்பு எல்லாத்தையு போட்ருவோ
ம்
அ போட்டதுக்கப்றோ வந்து வெங்காயோ குங்கல வெங்காயோ பஸ்ட்டு நல்லா வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிண்ணு நல்லா அந்த கருகு ஓரளக் கருகுற ஸ்டேஜ் வரு பாத்தீங்ளா அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ வந்து இந்த பச்ச மொளகா இருக்குங்ல
ம்
பச்ச மொளகா ஆ நம் பச்ச மொளகா போடுவாங்க பச்ச மொளகா போட்டதுக்கப்றோ ஒன்னு அப்றோ வந்து தக்காளி இருக்குங்ள
ம்மா
கு அது தக்காளிக்கு நல்லா போட்டு நல்லா அதையு நல்லா வதக்கிட்டு
ஆ
அதுக்கப்றோ வந்து என்னது ஆ இந்த இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவீங்க
ஆ அது நல்லா நாங்க வந்து நல்லா அரை ச்சு தா போடுவோ அந்த கடைல வாங்கறதுலால்ல ஃபுல் ஃபுல் அந்த இஞ்சி தனியா அரச்சி பூண்டு தனியா அரச்சு போடுவோ போட்டு நல்லா அப் பியே ஒரு அந்த இஞ்சி புண்டு போட்டோனே ஒரு வஸ்ஸ வரு நல்லாருக்கு அது ஸ்மெல் பண்றதுக்கே அது நல்லாருக்கு அது போட்டு அதுக்கப்பறோ நாங்க என்ன பண்ணுவோனா ஆ தயிரு இருக்குங்கள
ஆமா
தயிரு ஊத்திப்போ அப்றோ வந்து ம மசாலலா இருக்குங்கள
ஆமா
அதுக்கேத்த ஆ ப்ரியாணி மசாலால போட மாட்டோ நாங்க அது அதெல்லா அப்றோ ஏன்னா வந்து விஷியோருங்குனால வந்து அ இந்த பசல பேரு டக்குன்னு வரமாட்டேக்குது ஆ ஆ கர மசாலா ஏன்னா அதெல்லா வந்து டேஸ்ட்டக்கு வந்து ஒரு ஸ்மெல்ஸ்ஸு சூப்பரா இருக்கு அது வந்து கரோ மசாலா அப்றோ வந்து காரத்தூள் இருக்குங்கள சக்தி தூள்ள போடுவோ நாங்க அத ஆச்சு கருத்துள்ளு ஆ ஆமா அது அப்றோ அப்டியே உப்பு கொஞ்சோ அப்டியே சேத்து போட்டுப்போ அதுலியே கொஞ்சோ அதுக்கு ஒரு அளக்கு அது வந்து எப்டி சொல்லுது லைட்ட கறிக்கிற மாரி பண்ணிக்கிணு நம்ப அந்த இதுவ உப்பு ரொம்ப இல்ல லைட்டா கரிக்கிற மாரி போட்டுட்டு அதியு நல்லா வதக்கிட்டு சிக்கன் இருக்குங்கள வாஷ் பண்ண சிக்கனு ஆ போட்டு நல்லா எடுத்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சோ அப்ற தண்ணி உத்துவாங்க அதுக் கேத்த எவ்ளோ அரிசி போட போறமோ அதுக்கேத்த தண்ணிய ஊத்திடுவாங்க அழுந்து வச்ச அது அந்த அளவுக்கு தண்ணி வைத்துட்டு ஒரு ஒரு அப்றோ வந்து என்ன பண்ணுவோ அரிசிய கொஞ்சோ அது கொதிச்ச ஒடனே ப்ரியது லைட்டா லைட்டா கொதி வருங்கு பாத்தீங்களா
ஆமா ம்
கொதி வந்தோன்னயே அரிசி போடுவோ
ம்
அரிசி போட்டோனே ஒரு டைம் வந்து உப்பெல்லா கொஞ்ச இருக்கா கரெக்டா செக் பண்ணிப்பா நம்ம ஆல்ரெடி கரை கறிக்கிற அளவுக்கு லைட்ட போட்டிருக்கோ
ம்
ஆமா கறிக்கிற அளவுக்கு போட்டா இப்ப தண்ணில ஊத்துண ஒர்ளவு கரெக்டா இருக்கு கம்மியா னா லைட்டா அப்ப தண்ணி கொஞ்சோ போட்டுக்குனு சே உப்பு லைட்டா போட்டேன்னா அவ்வளோ தா அதுக்கப்புறோ என்னங்க கொஞ்சோ ஒரு ரொம்ப நேரோ இல்ல ஒரு ஃபிப்டி மினிட்ஸ்ஸு கொஞ்சோ நல்லா வேவ உட்டனா ஆட்டுப்ப நல்லா ஏறிய விட்டணு சூப்பரா வெந்து நல்லா ஓரளவுக்கு வந்த ஒரு ஆஃநோவர் தம் விட்டுறச்சு தம் போட்டனா அவ்வளோந்தா வெங்காயோ எல்லா அரிஞ்சு சும்மா ஸ்பைசியா கேரட்டு அப்றோ இந்த மாரி இதெல்லா அப்றோ வெள்ளரிக்காய்
தயிர் பச்சடி எல்லா சேத்து தயிரோட சேத்து செம்மையா சாப்புடுவீங்க ம் நல்லது நல்லது ஆ செ ஃப் விட பயங்கரமா சமைக்கிறீங்க நீங்க ம் நா கூட நீங்க சொன்ன மாரியே செஞ்சு பாக்றே இடையில பாத்தீங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லிய விட்டுட்டீங்க
ஆமா ஆமா ரைட் ரைட் ரைட் அது வந்து லாஸ்ட் நாங்க வந்து அது நடுவுல போட மாட்டோ அந்த லாஸ்ட்டா அது வந்து வருது பாத்தீங்களா
ம்
ஆ நாங்க வந்து அந்த அந்த தம்ளருந்து எடுப்போ பத்திய சூடு அப்டி ஆவி பறக்குமே
ஆமா ஆமா ஆமா
அது மேல தூவி வுடுவாங்க அவங்க பண்றது அப்டிதான் நானும் அப்டிதான் பண்ணுவோ அமா ஆனா ந மறந்து அது மறந்துட்டனானே அதந்தால அத பண்ணுவோ நாங்க
ம் நீங்க வந்து இந்த பச்ச மிளகாலா போடுறீங்களா வெங்காயத்தோட அது கூடவே கொஞ்சோ புதினாவ போட்டுக்கலாம் அதுக்கப்ரோ பாத்தீங்கன்னா அரிசி போட்டு பாதி வந்ததுக்கப்ரோ அப்ரோ கொஞ்சோ புதினாவ போடலாம்
இல்ல இல்ல புதினா போடுவாங்க போல நான் தான் விட்டதுங்கா ஆமாமா அதெல்லாம் போடுவாங்க லைட்டா எனக்கு சரியா அது லைட்டா ம மறதி இருக்கு அவ்லதா
ஆ ம் ஆமா ஆமா நாங்க கூட இப்படிதான் செய்வோம் ஆ நீங்களும் பல சில டிப்ஸ்லா சொல்லிருக்கீங்க சேத்து செஞ்சு பாக்ற
உம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா வரும் அது இல்லாம சிக்கன் பகோடா போடுவோம் அதே சூ புரோ ஹாதுக்கு சு கிரேவி தனியா வச்சுப்போம்
சூப்பர் சூப்பர் ஆ
எப்பமே சிக்கனே சாப்பிடறன் ஆமா சிக்கன் மட்டும் நாங்க செய்ய மாட்டோ ஒரு டைம் வந்து இது செஞ்சோ அந்த காட்டு பண்ணி சொல்றாங்க தெரியல உங்களுக்கு
அச் ம்
ஆ
காட்டு பண்ணில சா
ஆமா அது ரொம்ப சத்தான ஒரு உணவு அது அது நாங்க எப்பவுமே சப்பறதுல ரேர் அது அது வந்து எப்படி சொல்றது உடம்புக்கு க்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அது சொல்லுவாங்க அது மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க அது வீட்லலா வெச்சி சாப்டக் கூடாதுதா அது
ம்
அதெல்லாம் வந்து நாங்க செஞ்சு சாப்ட்டுருகோ அது ஃபுல்லா கிரேவி பராட்டா வாங்கிட்டு வந்து சாப்ட்ருவோ அது ரொம்ப சு சூப்பரான சூப்பரா இருக்கும் அது
உம் உம் ஆமா பண்ணிக்கறனால ஃபேட் அதிகமா இருக்கும் அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும்
இப்ப பீஃப் எப்படி இருக்கு சோ அதே மாரிதான் அது ஆனா வந்து இது கவுச்சு அதிகோ எது இந்த பண்ணி அது அந்த அளவுக்கு நம்ப நல்லா உப்பு மஞ்சாத்தூள் போட்டு போட்டு போட்டு எவ்வளோ வாஷ் பண்ணுவோ தெரியுமா அத அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் போற அளவுக்கு வாஷ் பண்ணுவாங்க ஏன்னா அதோட ரத்தம் எல்லாம் ப இது ரொம்ப கவுச்சவாட அடிக்கக்கூடியது அதனால வந்து அத அப்படி பண்ணுவாங்க ஆனா வந்து நல்லா இருக்கும் அது வந்து எப்பிடி சொல்றது இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இரு இப்ப நீங்க அது ஒரு டைம் சாப்பிட்டாலே இப்ப ஒன் இயருக்கு வந்து உங்க ஒடம்பு ஹீட் ஆவாது அந்த மாரி ஒரு இது அது
அப்டியா
அதுனால தான் நாங்க வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டைம் சாப்ட்ருக்க அதத்தான் சொல்ற நாங்க வெரி கறி மட்டும் தான் அது மோஸ்லி சாப்டுவோம் அத சாப்ட்டுட்டு இது அந்த பரோட்டா சொல்றல்ல கிரேவி மாரி வச்சுப்போம் அந்த பரோட்டா வச்சு சாப்டுவோம் நல்லா இருக் கு அது சில பேருக்கு ஸ்டார்டிங்ல வந்து எப்படி சொல்றது அது வந்து எப்படி சொல்றது பண்ணியா பண்ணிய அப்டடி ஒரு மாரி இப்ப நீங் கேட்டீங்க பத்தியா சி அப்படிதான் இருக்கும் அது வந்து என்னா வச்சுக்கோ அப்படிதா இருக்கு அத சாப்படுறம்போது நம்பளுக்கே என்ன இந்த பன்னியல்லா எவ்ளோ டேஸ்ட்டா இருக்குன்ற மாரி இருக்கும்
அயோ அதெல்லாம் நினைச்சே பார்த்தாலே பயங்கரமா வாந்தி வருது
நனச்சி பாக்காதீங்க
உம் ஆமா நா பீஃ கூட நாங்க வாங்கி செய்ய மாட்டோ எ பசங்க வேணா வெளியில சாப்டுவாங்க
ஆமா பீப்ல்லா இருக்ங் உம் பீஃப்ல்லா வாங்கி செய்ய மாட்டோ மேம் வீட்டுல பீபும் செய்ய மாட்டோ பன்னிக்கறியு செய்ய மாட்டோ அதெல்லா வந்து வீட்டுக்கு தெரியாம சாப்பறது தா தெரிப்ய்யா வீட்டுல வந்து பீஃபே அலோடு இல்ல அதலா தெரியாம சாப்டற வேண்டிதா கொஞ்சோ சத்துக்காகதா அவ்ளோதா வீட்ல செஞ்சா என்னா மட்டன் சிக்கன் அவ்ளோதா மோஸ்லி வேற எதுவு அதுக்கப்றோ பெருசா செய்ய மாட்டாங்க ஒங்களுக்கே தெரியு வீட்ல எல்லா அத மோஸ்லி அவாய்ட் பண்னுவே மேம்
உம் ஆமா நா பாத்தீங்கன்னா வீட்ல வந்து சிக்கன் மட்டன் மட்டும்தா வாங்குவாங் வேற எதுவுமே மட்டன்லே பாத்தீங்கன்னா அந்த அந்த பாட்ஸ் எல்லா சொல்றாங்கல்ல அந்த மூள அந்த கொடலு அந்த இதெல்லா கூட நா வாங்க மாட் ட வாங்கனா கறி மட்டு தா வாங்கறது பசங்களுக்காக
ஆ அந்த ஆடு ஆடு இருக்குங்கெல்ல ஆடு அதுல பொட்டி இருக்கு பொட்டி தெரியுல்ல
ஆமா கேள்வி பட்டுருக்க சொல்லுவாங்க ஆனா
ஆ அதெல்லா ஒரு டைம் கண்டிப்பா வாங்கி சாப்டு அது வந்து எப்டி சொல்றது நம்ப கல்லிறுக்கு எல்ல ரொம்ப சத்தான ஒரு இது அது எப்படின்னா வச்சுக்கோ இப்ப இது இருக்குங்கல்ல பேர் என்ன இந்த இட்லி இட்லிக்கு அது தொக் கு மாரி வச்சு சாப்டுவாங்க அது சூப்பர இருக்கு அந்த மிளகு சீரகம்லா போட்டு ட்டு அந்த சூப்பரா நல்லா வச்சு சாப்டுவங்க அது யூடியூப் எல்லா போட்டு பாருங்க அதல்லா வந்து எப்டினா சொல் பசங்களு சின்ன பசங்கல்லா ரொம்ப சத்தான உணவு அது அதனால சொல்ற எப்டி இருந்தாலு பசங்களா இருபாங்க ஒங்களுக்கு சோ அதனால சொல்ற சின்ன சின்ன பசங்களா மேம்
ஆ ஆமா என் பையன் பிளஸ் ஒன் படிக்கிறான் பாப்பா நயன்த்து படிக்கரா
ஆ எங்கே கேள்விப்பட்ட மேரி இருக்கு பேசி ருக்கானு
பேசிருக்கோனு நெனைக்கிற ஏற்கனவே
ஆ செரிங் மேம் நம்மள டைம் முடிஞ்சிடுசு மேம் நன்றி மேம்
நன்றிமா மீண்டு அழைப்புல பேசலா
ஆ அழைங்க
உம்